என்ன பேச் சித்திதான பேசு வணக்கம்
இன்ன பண்ணின் இருக்றீங்க அச்சனா
டி வி பாத்து னு இருக்கே
ஐயோ உங்க தம்பி கூட ரொம்ப தள்ளாடி அம்மா ரெண்டு பேரு இம்ஷ கொடுக்குறானுங்க ஊருக்கு வந்ததுக்கு தண்டன பண்றாங்க எனுக்கு
என்னன்னு
ஆ ஒருத்த ஃபர்ஸ்ட் வரும்போதே ஒடம்பு சரில்லாதிந்தா அப்பறமா சின்னவனு ஒன்னுன்னா அவனு சேத்து ஒடம்பு சரியில்லாத பண்ணினு ஒக்காஞ்சுயிருக்கிறா இப்பு ரெண்டுதிக்யு ஒ ஒடம்பு சரில்ல நேத்து பெருச கூட்டின் போனே ஹாஸ்பிட்லுக்கு செரிப் பண்ணிர்லான் பாத்தா இன்னு எனக்கு கிதுன்னு பத்துன்னுக்கிறா இவன சின்ன அண்ணி ஏ சே சேர்ந்து இதுக்கு வச்சினுக்கிறா இது இப்புகு இப்ப நா மாத்திர வாங்கது போயினுவந்துனுக்கே எனிக்கு ஹெல்ப் பண்ணுவானுங் ஆமா எனிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்னு பாத்தா உங்க அண்ண தம்பிங்கோ என்ன வேல வாங்குறாங்கடி அதுதா நல்லா தெரியுது
ம் எப்ப எப்பச்சித்தி அவனுக் காலேஜ் ஸ்டார்டு
அவனுக்கா ஆ இன்னு ஆகஸ் டுல ஸ்டார்டு ஆனா அடுத்த மாச இஜீஞ்ஜீப்புக்கு தா இருவதாந் தேதி அப்போ அது ஓ இன்டர்ன்ஷிப் போயிட்டு அப்டியே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணா ஆன்லைன்ல அது வந்து நேத்துதா சட்விட் வன்ச்சு
ஆமா சொல்லிர்ந்தா வந்தப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்ருக்கே ஃப்ரீயா
ஆ அத ஒரு மாசமா பண்ணினுந்தா அது நேத்துதா வன்ச்சு செரி அவுங் டாடிக் சொல்றாடானா நீயெல்லா சொல்லாத நானே சொல்லிக்கிறே அப்டின்னா சேர் சொல்றா அப்டின் சொல்ட்டு சொல் உனுக் கச்சிட்டாங்ளா இது குடு
ஸ்டோரி போட்டே ஒரு ரெண்டு பேர் பே பேச்னாங்க இன்னிக் சொல்ற சொல்லிர்க்காங்க
ம்
சொன்னா தெர்ஞ்சிரு
ம் ம்
கெட்ச்சிடு வாங்கன்தா நெனைக்கிற பாக்லா
ஆ கெடைக்கிணு கெட்ச்சாவ்ணு அப்பதா ஆமா
இல்லேனா வேலைக்காவாது
ஆமா ஏனா
ம்
உன்னால அங்க தனியா இருக்க முடியாது உங் மம்மி நே வந்து வந்த போய்னு இருப்பாங்க
இல்ல இல்ல
நெக்ஸ்டு ஸ்டெடிஸ் எல்லா எப்டி இருக்குது எத்தின சப்ஜெட்டு
ஆ ஏ மொத்தோ எட்டிருக்கூ அதுல ஆறு தியேரி ஒரு லேபு ஒண்ணு ப்ராஜெக்டு
ஓ தியேரிதா நெறையா இருக்குற மாரித் தெர்தூ
ஆ ஆமா தியேரிதா அதிகோ ஸ்டாட் டிங்ல லேபு கொஞ்சொ அதிகமா வரு அப்றோ அப்டியே கம்மியாய்ட்டே வந்துரு லேப்
லேபுன்னா எப்டி கம்யூட்ருதா இல்ல அது
ஆ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டு கம்ப்யூட்டரு இருந்ததூ ஒரு ரெண்டு மூணு செம்முக்கு அதுக்கப் அப்றமா வந்துட்டூ ஆ தியேரினா அதிகமா பண்ண
ம் ம் எப்டியோ ஒண்ணு உங்க அக்கா படிச்சி முடிச்சி வேலைக்கு பொய்ட்டா உன்துதா இன்னொரு டாஸ்க்கு
ஆமா
ஆ கோவா போய்னு ஆ இன்னு ரெண்டு வர்ஷோ இருக்கு இங்க என்னான சுத்தி பாத்த பேங்ளூர்ல
இங்க ஒன்னாதா இந்த்ரா நகரூ கோரமங்களோ சர்ச் ஸ்ட்ரீட்டூ
எதூ
அங்க சும்மா எதனா இருக்குன் போனோ எதுவு அங்க பட்ஜெட்டே ரொம்ப ஹையா இருந்து ச்சு அப்பறோ அங்க வெறும்போய் சாப்ட மட்டுந்தா செஞ்சோ
ம் ம்ம் ம் ம்
எல்லா எடத்துக்கூம் போய் சாப்டுட்தா இருந்தோ
ஆமா சாப்டதுக்கே சரியா போய்ட்டு இப்ப காசு வாங்கி என்ன இருந்தாலு அதுக்கே சரியா போயிட்ருக் நீங்க பேசாம ரெசார்டுக் போயிருக்கணு அங்க வந்து ஃபுட் எல்லா ஃபுட்டெல்லா ஃப்ரீ இவுங்களுக்கு அப்போ அவுங்க எப்டி நீச்சரு பறோ சும்மிங்ஃபூல் இருக்குது அப்பறமா அங்கே எதனா ஒரு வெவிக்குல்ஸ்ஸு எடுத்துன்னு வாடிகைக்கு ரெண்ட் ரெண்டு பேர் தா இருந்தா அந்த பக்கோ எங்கன்னா சரௌண்டிங் மலை பிரதேசோ அப்டி இப்டின் சுத்தி இருக்கலா அப்போ வந்து உங்ளுக் கு சரியா இருந்துருக்கு அ ஆமா இங்கன
செரி நெக்ஸ்டைம் பிளான் போடும்போது நல்லா ஃபிளான் பண்ணிக்லா எப்டியு எல்லாருக்கூ இதா லாஸ்ட் இயரூ எங்களுக்கின்னூ ஒரு வருஷோ இருந்தா குடோ அவுங்களுக்கு மத்த டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங்குன்றதுனால அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் தால்ல ஆ அதுனால கடைசியா இப்பொதா முடியூ அதுக்கப்றோ எல்லாருமே இன்டன்ஷிப்பு ஒர்க்குன் போய்டுவாங் ஆனால இந்த டிசம்பர்ல லீவ் வரு வின்டர் லீவு அப்போ போலா அப்டின் சொல்ட்ருக்காங்க
ம் ம் ஐயோ ஓமா இவன் அதுதா என்னைய ஃப்ரீயாவுடு ரெண்டு மாசோ ஃப்ரீயா உட்டுர்ணுமா அதுக்கப்புறமா அவ மதனு அப்ப தா அவருக்கூ ஒர்க் ப்ரஷருல போம்போது எப்டியு அதுலுள்ள ஒழிஞ்சிட்டு அது ஒர்க் ப்ரஷர் இருந்தே இருக்கூ அத கடந்து நாம ஓட் டீனு போனூ அதுக்கப்பறோ அ கமிட்மென்ட் ஜாஸ்தி ஆய்னே போனூ அதனால என்ன ரெண்டு மாசோ ஃப்ரீயா உட்டுடு நா என்னவோ என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்றமா உள்ளே நொழையிரே
ஆஹ்
அப்டின்னு சொல்லினுக்குறா நா சொன்னே ஏய் ரெக்மெண்ட் வந்தா கூூட போடா நீ இது பண்ணாத அப்டின் சொல்லி சொன்ன போற போற ஃபர்ஸ்ட் ரெண்டு மாச ஆ
ஆ
ஃபர்ஸ்ட் ரெண்டு மாச ஆ என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்பறமா உள்ள நுழயிற இதுக்கு முன்னாடிதா படிப்பு படிப்புன்னு அதுவே பிரெஷரா இருந்ச்சு அப்டின்னு சொன்னுக்குறா சரிப்பா என்னவோ செய் அப்டின்ட்டுக்கிற
நெக்ஸ்ட் எம்டெக் பண்றானா அவ
அதா இதுல ஜாப்ல சாட்டிஸபேக்ஷன் ஆவலன்னா அப்பட்னா சச் பண்ணி போறேன்றா அதுக்கே டென் பதினஞ்சு லட்ச ஆகு யாருக்கு ஆமா க ஒரு வருஷத்துக்கு எப்டியு அஞ்சு லட்சத்துக்கு மேலதா இருக்கு ஃபிஸே
நீ எம்டக்கா
ஆ ஆமா அதுனா அப்ராடுகலன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேல தா அது மினிமம் ஒரு மினிமம் ஒரு பத்து லட்சமன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுமா
ம்
ம் அது அந்த அக்கௌண்ட்டு வச்சுதா உள்ள என்ட்ரி ஆக முடியுமா
எப்டி எஜுகேஷன் லோன் போடுறீங்ளா
ஐயோ தெரியல என்னான்ட்டு அப்டியே எஜுகேஷன் லோன் போட்டாலே அவன் பேருல வானாவா எஜுகேஷன் இன்னொன்னு
ஏவா
அதுல வந்து அவருக்கு அவரு மேல டிபெண்ட் ஆயிருமா நான் கட்டுற மாரி ஆய்ரு நீங்க கட்டி வேணா என்ன படிக்க வைக்கதுனா பயிடுங்கோ நானாலா ரிஸ்க் எடுக்க மாட்ட அப்டின்றாரு அதுக்கு நா சொல்ற அவ்ளோல்லா ஏ நாங்க ரிஸ்க் எடுக்கணு நீ இப்பயே வேலைக்கு போடான்ற வெய்ட் வெய்ட் ஏத்த பண்ணியே செரி நம்மளால எவ்ளோ முடியுமோ அவ்ளோதா எஃபெக்ட் போட முடியு அதுக்கு மேல மேல ஒரே பயனுக்கு செலவு பண்ணா இன்னொருத்த கேக்க மாட்டானா அவனுக் மட்டு ஆ எனக்கு மட்டு பண்ற அவனுக்கு மட்டு பண்ற எனக்கு எங்க பண்றனு ஏய் இப்ப பாறே அவன ஹாஸ்பிட்டல் இட்டுனு போவாத மாத்திரலயே சரி பண்ணா அவன் எதனா தப்பா நெனச்சுக்குவான்னு கூப்ட்டு கேட்ட வாடா சொல்லு போலானா வானாவான மாத்ரயே வாங்கின்வானா எப்டியு இந்த பேச்சு வரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பேச்சு வரு உன் பையனுகின்னா போயி பிரியாணி வாய்னுவந்து குடுக்குற ஃப்ரூட்ஸ் வாய்னுவந்து குடுக்குற ஹாஸ்பிடலு கூட்டுனு போற சொல்லுவானா சொல்ல மாட்டானா
சொல்லுவா சொல்லுவா மதன் தான
ஆமா ஆமா இல்ல இல்ல ராகுலு மதனுக்கு இவ்ள பண்ணது அ ராகுலு கேக்குவாரு இவ்ளோகுது நம்மளுக்கு ம் அக்கா என்ன பண்ணிக்கறாங்கோ பேசினாங்ளா அக்கா
பேசல நா அவகிட்ட
ம் ம்
நேத் தா எதோ ரிசப்ஷன்க்கு போயிட்டு வந்தர்லாம் ஃப்ரெண்டோட எதோ
அங்கேவா
ஆ அங்கே எல்லாரு போயிருந்தாங்ளா
ம் ம்
போயிட்டு வந்தத சொல்லிட்டு இருந்தா தெரியிலியே இல்ல ஒரு வெஜிடபிள் ரைஸு சப்பாத்தி அந்த மாரி தா
ம் நெறைய ஐட்டம் போடுவாங்க சென்னை சிட்டி பக்கல்லாம் இங்க தா ஊர் பக்கந்தா அ ஸ்வீட் ஐட்டம்ல்லா நெறையா இருக்கு அது தா பயணிக்க வேண்டியத்தா இங்கல்லா நெறைய கோயிலு கோளோ எல்லா இருக்குது ஒரு ஆளு நெறைய பேங்களூர்ல வேல செய்யறவங்கோ இல்லன்னா பேங்களூர்ல இருக்கிறவங்கோ யார்னா ஃப்ரெண்டு் புடிச்சி வெச்சுன்னு அவுங் கைட் மூலிமா ஒரு நயன் லேக்ஸ் சேந்து ஒரு ட்ரிப்பு பண்ணுங்கோ அப்போ வெச்சுக்கோ கரெட்டா
அவுங்க வேற ஒரு ரெண்டு மூணு பேர் இன்டர்ன்ஷிப் அங்கே தா பண்ணிட்ருக்காங்க நாங்க போனப்போ கூட அப்டியே அவுங்களு நடுவ்ல நடுவ்ல வந்து ஜாயின் பண்ணிகினாங்க
ஆ பாரு பாரு அதனால தா அந்த மாரி ஆளுகல்லா ஒரு ஃப்ரெண்ஷிப் ச்சிக்கோ அதுதா நம்பளுக்கு பில்ட் ஆகு கொஞ்சோ நல்லா அ அப்டி பாரு என்னான்ட்டு ம் உங்கக்கா ஒரு ஃப்ரெண்டு பண்ணி ஒரு கேங் பண்ணியாச்சி நெக்ஸ்ட்டு நீங்க ஒரு கேங் நெக்ஸ்ட்டு நீ ஒரு கேங் பண்ணு அப்டியே உங்க இவனுக தா ரெண்டு மூணு ஆள புடிச்சி வெச்சினு ஆனா ராகுல் பரவால்ல அவ ஒரு கேங் பண்ணி வெச்சின் இருக்குறா எங்க போனாலே ஃப்ரெண்டு் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு் ஃரெண்டுன் புடிப்பா இவுரு பெரியவரு அவ்ளோ எல்லா புடிக்கிறதுதில்ல ஒரு ஆள்ன்னா ஒரு ஆள் அதோட நீர்திக்குறது
அதுவே மெயின்டெயின் பண்றது கஷ்டமா இரு
ஆ ரெண்டு பேரு ஒரே வேவு லைன்னா அதனால அப்டி போது இல்ல
ஆமா சித்தி
ம் இணைப்பு முடிஞ்சா என்னானே தெர்லியே டைமிங்ஸு
ம் டென் மினிட்ஸா லெவனா இல்லியே இப்பதா நைன் டுவென்டி த்ரீ
மிகுரு குடு
அவ உக்காந்து அப்டியே பேசு பேசு பேசு பேசுன்றா
திருப்பத்தூருக்கு போலியா உங்கம்மா
இல்லெல்ல இன்னைக்கு மொகரமா அவுங்களே லீவ் எட்த்துகினாங்க
இவுங்களே லீவு எட்த்துகின்தா உங்க சித்தப்பாவு அப்டிதா எழ்த்துக்கினாரு என்ன பண்றது ஈவ்னிங் ஈவ்னிங் போவாங்க
ஜிம்முக்கு லீவா
ஆமா ஜிம்முக்கு லீவு அங்க நறைய பேர் இருப்பாங்கல்ல அதனால யாரு வரமாட்டாங்க
ம்
வீட்ல போய் சாமான்லா கழுவனு இவ்னுக் வாய்ன் கொஞ்சொ வய்த்துல சோற போட்டுட்டு மாத்திர கு த்துட்டு நெக்ஸ்ட்டு நா எ வேலய ஸ்டார்ட் பண்ணு
ஆமா
ம் உம்
ம்
ம் பசிக்கிதா வேற என்ன பேசுங்க
வேறயா டென் மினிட்ஸ்ஸாய்டுச்சு
நன்றி இணைப்புகள் அணைக்கபடும் ஹீஹ்ஹி
எத்தன இன்னுமா ஆ